சின்ன ரொம்ப கட்டாயிச்சு
எப்பமே அதுவே தானா கட்டாயிச்சா
ஆமா பன்னெண்டு முடிஞ்சிச்சு
ம் பன்னெண்டு முஞ்சுச்சுல ம்
அதா இப்ப அவங்க ரெண்டு பேரு கூட சேத்துதா உங்க மூணு பேருமே சொல்லு எப்பயுமே ஆ இன்னொருத்தி இருக்கா காலேஜ்ல அவ அவளயு சேத்து இப்ப சர்ச்சல நீங்க ரெண்டு பேருனா காலேஜ்ல அவங்க ரெண்டு பேரு ஓகேவா அது வேர்தா சொல்லுவா இப்ப எப்டினா இப்போ எப்டி சொல்றதுனா நீ ஏன் அத பெருசா எடுத்துக்குற நா கேப்ப அவ்ள்தா விடு அதுவே அது மைண்ட்ல அது எதுமே இல்ல நீ ஏ போட்டு யோசிச்சு இப்ப எப்டின்னா அத் என்ட என்ன தெரிமா கேட்டுச்சு அன்னைக்கு நா வ ஏ வேலய விட் நா அந்த மெசேஜ பாத்துட்டு இம்பார்டன்ஸ் குடுத்துன நா ரிப்லே பண்ற அந்த அளவுக் எ மெசேஜ பாத்துட்டு ரிப்ளை பண்ண முடியாம அந்த அளவுக்கா பிஸியா இருக்காங்க நா எ வேலய விட்டு நா வந்து பாத்துட்டு அவங்களுக்கு ஒரு இது குடுக்குறல ஏ எனக்கு அது தர்ல அப்டின் சொல்லி என்னை
நா சத்யமா அன்னைக் தி அன்னைக்கி நா மெசேஜ் பண்ட்டு டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் குடுத்தே நா ஒரு வாட்டி அப்ப அவர் ரிப்ளை பண்ணாரு நா அப் இப்போ நா பண்ணதுக்கு நா ரிட்டர்ன் நான் ஒனக்கு ரிப்ளை பண்ணே இல்லனா நா தெரியமா பண்ணிட்டேன் சொல்ட்டு அந்த முனுஷமே அதே மாரி நா தெரியாம கால் பண்ணதுக்கு ரிட்டனா ஒரு கால் பண்ணதுக்கு இல்லண்ணா நாந்தாண்ணா தெரியாம கைப்பட்டு நா நாந்தாண்ணா தெரியாம அவளுக்கு பதிலா உங்களுக் போட்டனான் சொல்ட்டு நா சொன்னே நா பண்ணிருந்தனா நா நெஜ் நெஜமாலே சொல்றே நா ரிப்ளே பண்ணிருப்பே ஓகேவா
தெரியாதுல
அன்னைக்கு கூட நா பேர்டேக்கு விஷ் பண்ணே அப்ப கூட அவர் ரிப்ளே பண்ட்டாரு எனக்கு ஆ நா ஒட்னே ஒரே ஒரு ரியாக்ட் பண்ட்டு நா பாட்டுன் வந்ட்டே
ஏ நானாம் டானா பண்ண ரியாக்ட்டு நா பண்ல ரியாக்ட்
நீ வி இன்ஸ்டால இல்ல நா வாட்ஸ்அப்ல ரியாக்ட் பண்ட்டு நா பாட்டுன் வந்ட்டே அதுக்கு நா நா பண்ணா நானு அதுக்கு ரிப்ளே பண்ணுவே அவருக்கு நா பண்ணாம இருக்கவே மாட்டே அனைக்கி அவர் பண்ணா பண்ணதே எனக்கு தெரியாது புரிய்தா ஒனக்கு பண்ணதே தெரியாத மார்ருக்கும் போது நா எப்டி பண்ணுவே சொல்லு நீயே
அதுக்கப்பறந் தா நா ஒனக்கு ஃபோன் பண்ணிக் கேட்டே அதுக்கப்பறந்தா நீ சொன்ன மாரி அவ
கப்பறமா தா எனக்கு ரிலைசிவா இந்த பைய மாரி அம்ச்சு அவ பண்ண சொன்னே நாடா இது பண்ணாம உட்ருக்கா போல அப்பற நா போய் ரிப்ளே பண்ணே எப்டியு நா சத்தியமா நா அனுப்பவே இல்ல
அதா அதுக்கப்பறந்தா தூங்கு
ஆ நா அனுப்புனேனா கேக்கதா போறே அவர்கிட்ட நா எப்டி இருந்தாலு ரிப்ளே
நம்ப யோசிச்சு என்ன பண்ண முடியு
ம்
அப்டின்ட்டு நா விட்டே
ம்
எல்லா செரியாயிடுமா அப்டின்ட்டு அது அப்றோ அத பெருசா எடுத்துக்லா நா விட்டே
எனக்கு தெரியல அது அப்பத்துலதே எனக்கு தோணுச்சு என்னால அது அவ்ங்க அமைதியா இருக்கலா ஏனா எனக்கு அவ்ங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தான என்னால அத எட்த்துக்க முடிய்ல சோ நா ஃபேஸ் பண்ண முட்ல அத எப்ப எனக்கு மறக்குறனோ அப்பதா இருக்குல நம்போ எல்லா எடத்துலையு கரெக்டாருந்துர முடியாதுல்ல அந்த மாரி ஸ்பேஸ் அது எனக்கு
ஐயோ ஏசுவே ஏசுவே
என்ன ஏச்சுவே
தூக்கோ வர்து
சாவு
ஆ ம்
ம் நீ அத பத்தி தப்பா எத்துக்காத அதுக்கப்றோ அத வச்சு சண்டயு போடாத
தப்பாலா எத்துக்கல நா
சத்தியமா அவுர வச்சு நீ சண்ட போடும் போது எனக்கு சுர்ன்னு ஏருது தய்வு செஞ்சு அத மட்டு பண்ணாத
அ இத்தன் நாள் ரீசன் தெர்ல இப்ப ரீசன் தெஞ்சிச்சுல்ல
ம் ஏனா நீ கேக்குற பட் என்னால சொல்ல முடில அதனால எனக்கு வந்து கோவோ வருது ஏனா அவ்ரு கேட்டா கூட கரெக்ட் நீ எதுக்கு வந்து கேக்குறன்னு எனக்கு கோவ் வருது உமேல அத நா வெறுக்குற மாரி வச்சிராத
அவந்தா கேக் மாட்டானே
ம்
இப்போ வந்து எப்டி சொல்றதுன்னா நீ வே இப்ப வேற யாராச்சு இர்ந்தனா அது அவ்னே போய் கேப்பா செரியா ஏ இந்மாரி பண்றன்ட்டு இல்ல விட்ருவா மொத்தமா ஒரு ஆளே இல்ல அப்டின்னு ஏ அவ இப்ப எப்டி சொன்னா அவ ஒருத்த கிட்ட பேசுறானா கோவத்துல கூட பேசுறானா அவுங்க வந்து ஒரு அவ்னுக்கு அவ அவுங்கள ஒரு அ இதுவா ம மதிச்சித்னால தா பேசுவானே
ம்
அவ மதிக்கலன்னா அவுங்கள என்னானுகூட கேக்க மாட்டா
ம்
ஓகேவா பே அவுங்க பண்ணா பண்டு போட்டு எனக் தேவ இல்லாது அவுங்கள ஒரு ஆளவே நா மதிக்கல அப்றோ ஏ நா கோவ பண்ணுன்ட்டு போய்டுமா ஆனா அந்த எடத் துல வந்து உன்ன வந்து அவ யோசிக்கிறால யோச்சி ஏன்ட வந்து பொலம்புறால இந்மாரி வந்து அப்போ அப்ப நா தான கேக்க முடியு
ம்
அப்போ உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கறது நா தா அப்ப நா தான கேக்க முடியு ரெண்டு பேருக்குமே ஈ ஈக்குவலான இதுல இருக்கறது நா தா அப்ப நா தான கேக்க முடியு
ம் ம் அது சண்ட போடாம நார்மலா வந்து கேலு
செர் செர்
ம்
எனக்கு என்னன் தெர்ல ஒரு சைடு வலிக்குது எனக்கு இடுப்பு லெப்ட்டு வலிக்குது லெப்ட் சைடு ஒரு மாரி அந்த எடத்த குத் குடிக்கிறனா குடிக்லியா
குடிக்கமாட்ற
ஒரு சைடு மட்டு வட்ச்சாவா
ஆமா
ஒரு மாரி கால் நரம்பெலா இழுக்குது அந்த எட்த்த இப்டி குத்துனா அப்டியே ஒரு மாதிரி முட்டி நரம்பெலா இழுக்குது
ஆத வலிப்பு வந்து சாவ போறன்னு அர்த்தோ
ஏ அப்டி சொல்ற சனியனே
ஆமா கால் நரம்ப்லா இழுக்குதுன்னா அதுதா முட்சிச்சு நாளைக்கு மால எட்த்துனு வந்துட்றே போட்டுறே
சேரி சேரி போட்ரு
என்னா
ஒன்னோட யூ பி ஐ குத் த்தே பாரு நானு ஆல்ரெடி லிங்குடுன்னு வந்துச்சு
ஏய் அப்படிதா ஆயிச்சு எனக்கு நா அதுக்கப்றோ பேங்க் அக்கௌண்ட் குட்த்துட்டே ஸ்ட்ரைட்டா
ஆமால பேங்க் அக்கௌண்ட் குடுக்கலால்ல
ஆமா
அத மர்ந்துட்ட பாரு இப்ப நா போய் சேஞ் பண்றே பேங்க் பேங்க் அகௌண்ட்
ம் இப்டி நாய்ஸ்ல்லா குடுக்கூடாதுன் சொல்லியிருக்காங்க
ஓகே ஓகே
ஒரு மேனஸ் இல்ல அ கால்ல பேசும்போது இப்பிலாந்தா குடுப்பீங்ளா நாய்ஸ்லா
சரிங்க
அ அந்த பயோ இருக்கு னு
ஹ்ம் இருக்கோ நோஅது நீ ப்ரேக் பண்ணிட்ட வாய்ய அப்ப நோ ன்றது கேட்ருக்காது இருக்கு அ நீ வந்து கேட்ருக்கு நா கேட்ருப்பே என்னை இரு கோ அப்டி கேட்ருந்தே ஏ இருக்கணுனு சொன்னே ப்ரேக் ஆய்ட்டு கொஞ்சோ அது என்ன இருக்கோ நோ அப்டின்னு நீ ப்ரேக் பண்ணிக்கின
ஹ் ஹ் இருங்க ஒர்நிம்சோ இருங்க அப்டே
புரிய
ஹலோ சொல்லுங்க
அ
ஹலோ
அ
ஆ சொல்லுங்கங்க
காலுக்கு எக்ஸசைஸ்
காலைக்கு எக்ஸைஸா
அதா பட்த்துட்டு ரெண்டு காலையு இப்டி மடக்கி வச்சுனு இருக்கே இப்ப மட்டி போட்டு படு அப்டே அப்டியே ஒரு மாரி இழுக்கு பாரு இடுப்புலருந்து
ஆ ஏங்க அந்த அசிஸ்டன்ட் மேனஜருங்க
ஆ
என்னங்க அட்டன் பண்லாமா
ஏய் பண்ணு பண்ணு
எடுங்க நாலு மணிக்குதா ஒடன்னே இப்பயே போய் பண்ணு பண்ணுன்னு சொல்லுவீங்க
புரில போன் பண்றாங்களா
இல்ல எனக்கு இல்ல லிங்க் சென்ட் பண்ணிருக்காங்க கிரௌன்
எனக்கு அனுப்பு லிங் அப்போ
தோ அனுப்புற பாரு ஆ
இப்ப அனுப்ச்சது எனக்கு அனுப்புறன்னா போன் அங்க இருக்கு
சென் பண்ணியாச்சு
ஆனா அக்கா சொன்னுச்சு
ம் என்னது
ஏ இரு இரு இரு அ பேசு பேசு
என்ன பேஸ் பேஸ் பேஸ்னா சேரி ஓகே பாய் பாய் நெஸ்ட் கால்லா பண்ணாத சொல்ட
ஏய
அ மீட்டிங் அட்டன் பண்ணு
ஓ நாலு மணிக்கா
ஆமா இப்பயோ கனக்ட் ஆவு வா
சேர் ஓகே
அ